ஹலோ
ஹலோ
எங்கடா
வீட்ல
நீ எங்கடா கிற இன்னா பண்ற
பத்துன்னுக்குற
வா அப்டியே லிங்கேஷ்கிட்ட ஸ்ப்பீடா வா
வர வரே அப்பறமா வரேங்
கண்ணா வேற கல்யாணம் பண்ட்டுக்குறா சொன்னானா இல்லியா உன்ட்ட
சொன்னா சொன்னா
இன்னா சொன்னா
அதா சொன்னா எதுவு சொல்லட அவ ஆனா தெரியு
மாம்னாறு வீட்டுக்கு வேற போயிருக்காரு
இன்னாதா பண்ற ஐயா அந்த பைக்லியா டா டேய் அவனுக்குலா எத்தரமாட்டாங்கடா
லிங்கேஷ் அ டேய் அவ மாமியாரு வீட்டு்ல எத்தறாங்கோ ஆர்ரொன் ஃபையி ஃபோரே
அ ஒயிட்டா ஒயிட்டா
இப்ப புதும்
அ
புது மாடல் மே அ ரோஸ் கலரு ஒயிட் டேம் வந்தது பர் ஒர் ஒர் கலராவ் இப்பா இது ப்ளூ கலரோ ஒயிட் கலரோ சேந்து வரும் பாத்தியா புதுமாடலு வந்தது பாரு அத்தா அது பைக்கு அப்பறோ வந்து பத்து சவரோ நக வேற போட்டுகுறாங்கோ அதா சொன்னாமா என்ட்ட
பைக்க எப்ப எத்தறாங்ளா
அதுக்குதா எப்டி ஊருக் போய்கிறா இன்னிக்கி வேலன்ற அக் அ இன் ஒரு வாரோ ஆய்ஷி அவ போயி இன்னிக்கு தா வரா
அ
இன்னிக் கெளம்னானா நாளிக் வந்து சேருவா
இன்னடா சொல்றா
அமா ஆந்ராவாச்சே
அது எங்கடாக்குது ஆந்ரா இன்னா ஊரு அதே
காக்கிநாடா ஆயிரோ‌ கிலோ மீட்ரு ஆயிர்த்து ஐநூறு கிலோ மீட்ரு அதுபோல வரோ கந்தா
மா
போயிக்கிரியா இல்லியா நீ அதுவர்லோ
இல்ல இல்ல இல்ல
டிக்கா அத் அங்கதா ஊ ஊரு இருக்குதாங்க கா.. கா.. கா...
ம் ம்
ஓ சாப்டியா இல்ல நா சாப்பலா இல்ல ஆ அலோ ஆ கேக்குதா இல்யாடா கேக் தா இல்யா
கேக்குது
ஹ ஹ ஹ வெறுப்பாகுது வேலிக் வேற போனு வேலைக் வேர போனு கேட்ரிங்கு போலாமா வாடா போலா எங்கள பாத்தா எப்டி கிச் கேட்ச்சா ஹ அலோ
அலோ
என்னா சொன்னா? எங்க்றானா
கூட்ரோட் கூட்ரோட்
என்னா பண்றானா
தெர்ல
ஆ வா போலா கூட்ரோட்னா நீ
பைக் இல்லடா எ பைக் இர்ந்தா எ நாலா பற பறப் பரப் பரப்பண்டா நட்ந்து வர்தே சோம்பேறியாக்கீது
இர்ரா பைக் எடுக்கிரண்டா
நாலா எடுக்கணு பைக்கி வீட்ல கேட் எத்தருவே
அ எங்க வீட்ல வேலிக் பேத்துக்கோ அப்டின்றாங்கோ அதனா வேலைக்கு போய்ட்டு கோயிலுக்கு எப்டியா வருவியா வர மாட்டியா இந்த வருசந்தா போனா வருஷ்தா வர்ல ஐயப்ப கோயில் தா
வருவே அதெல்லா வருவே இந்தோசோ
வர்லா
அது எக்ஸாம் லா
இந்த வர்ஷோ வருவலா
வருவ
தெசப்பெல்லா பாத்தாரம்மா
ஆ
ஜாலியா போயிட்டு
ம்
டெய்லியு அது வந்து டெய்லியு குளுர்ல கால்ல சாந்தரோ குளியல்தா
ஆ
அது ஒண்ணுதா வெறுப்புல அது ஒண்ணுதா வெறுப்புலா
சுரேஷ் வேற ஃபோன் பண்ணினே இருக்கறா
என்னாவா அவுனுக்கு
புரில அ
ஹலோ காசு இருந்தா ஒரு ஐநூறுவா குடா ஃபைவ் ஹண்ரடு
அவ ஃபைவ் ஹண்ட்ரடு இல்ல ல டூ ஹண்ட்ரடு இல்ல ஒன்லி ஒருபா
கடம்பா கடம்பா கடம்ப குடுறா அ ஆ பாண்டிச்சேரி போலானானா அதுவு பார் மால்ட்று
பரம்பறலா ஏ இங்க சண்ட போட்டுக்றாங்க
ஆ
சண்ட போட்டுக்றான்டா இங்க
யாராரு
தோ இது கஜா கால்டன்டு
எங்க
அந்த அக்கா போயி என்னா பேச்சு தெர்லியே இந்த அப்பா சாப் பாசிட்டான்ட தெர்ல கத்தினுக்றாங்கோ
யாரு என்னாதா
அப்பாஸ் வீட்டான்றா
ஆ அவுங் உடறா டம்மி பீஸ் அவுங்க
உ லவ் லா எப்டித்தா போது
ரார டேய் கட் பண்றொன்டா போட்டானுமா ம் ஆ
எப்டிதா இருக்து ஜாலியா இருக்து இது வேற கத்தினு இருக்றாங்டா இங்க
ஆ
இன்னு த்ரீ தா இருக்குது த்ரீதா அம்மா சார்ஜரு இல்ல சார்ஜரு அவ்ளதா இக்குது பதி னெட்டுதா இருக்குது
ப்ரில்லடா
சார்ஜ் வேற பதினெட்டு தா இருக்குது
அவ்ளோதா உனுது ஸ்விட்ச் ஆஃப் ஆகட்டோ
அப்றோ ஸ்க்வார்டு கூட்னு வர்ட்டா அடிக்கறதுக்கு
நா ஸ்க்வார்டு கூட்னு வர்ட்டா
செரி உ ஸ்க்வார்டு கூட்னு வா நா ஏ ஸ்க்வார்டு கூட்னு வர நீ ஒரு ஸ்க்வார்டு கூட்னுவாப்பா ஏ ஸ்க்வார்டு நா கூட் னு வர முஞ்ச்சா செய்யா நீ டேய் எக்ஸ்டா இதானு ஆயிடுச்சுடா என்து ஏன்னே தெர்ல எப்டீ தா பேன் ஆயிச்சுனே தெர்லடா
ஆ லிங்கேஸ் ஹேக்கறாச்சேடா அவ எடு பாணேடா
எங்க அண்ணனு எங்க அண்ணகிட்ட குத்தாலு எடுக்க மாற்றாங்க எடுக்க தெர்லே
ஆ
டீல் எவ்ளோப்பா டீல் நல்ல ஹைட்றா போயிருச்சு டா நல்லா ஐடியா போயிருச்சு டா வெருப்புடா
இதுவாடா
ஆ ஐடியா இல்ல இப்போ வொஸ்ட்டு ஐடியா இல்லே புதுசா தா புதுசா தா கிரியேட் பண்ணனு வெறுப்பு
ரீசார்ஜ் பண்ணா தண்டா இருக்கோ
பண்றுவ அதுலா நாளிக்கா பண்றுவ நா ரீஜார்ஜ் பண்ற நல்லாதா இருக்
சர் டா
சார்ஜ் வேற இல்லே
கேட்ட வதியுண்டா
நவ தாடி இந்த இது கைத்தாண்ட இது பாம்பு கைத்தாண்ட பாம்பு போல வரு பத்தியா
ஆ
அது போல அடி நீ அது போலயட்ச்சா நல்லா இருக்கோல
ஆ ஆ
நீன்னா அடிக்க போறே அதுபோல்லா தா அடிக்கணோனு ஒரு ஆச தா கைத்தாண்ட இல்னா எதோ கையில வந்தி இது எமோஜ் ஒன்னு வரும் பாத்தே கைலே
தெரியு தெரியு
அது போல போட்டா கூட நல்லா இருக்குல
அவனே சுட்ர மாரி
தண்ணியா ஊத்துட்மா
யாரு பக்கத்துல லிங்கேஷ் யாரு கூட பேசினுக்குறா
லிங்கேசு ஐயப்பன் நகறு
சேர்ரா
ஹலோ ஹலோ
ஆ
செரி நைட்டு் வந்து நைட்டு கேம் ஆட்றதுக்கு ஃபோன் பண்ற எடுனா
சார்
ஹலோ நைட்டு போன் பன்றே